வணக்கம்
சொல்லுங்க தோழி எப்படி இருக்கீங்க வீட்டு்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க
எல்லாருமே நல்லா இருக்காங்க தோழி இங்க வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க
எங்க வீட்லயும் நல்லா இருக்க தோழி
சாப்பிட்டீங்களா நா தயிர் சாதம் சாப்ப ஏற தொக்கு வச்சு
அப்படியா தோழி அப்படியா தோழி எங்க வீட்லயும் சாம்பாரு இறால் தொக்கு அஹ் முருங்கைக்கீரை
சுப்பர் சுப்பர் தோழி எறா தொக்கு எப்படி செய்வீங்க தோழி
ஓ எரா தொக்குக்கு வந்து ஆ நா வந்து ஒரு நாலு வெங்காயமு மெலிசா கட் பண்ணி வெச்சுப்ப ஒரு ரெண்டு தக்காளி ஆஹ் ஒரு பச்ச மிளகாய் ஆஹ் கருவேப்பில கண்டிப்பா அப்ப வேணு அது அப்பதா அது கொஞ்சோ சுவையா இருக்கு ஆஹ் இன்னு வந்து கொஞ்சோ கொத்தமல்லி இஞ்சி துண்டு இஞ்சியும் பூண்டு வந்து விழுது வேணு அதுக்கு கண்டிப்பா ஆஹ இது ஒரு ஆ கவுச்சி ஸ்மெல் போகுறதுக்கு கண்டிப்பா வேணு முதல்ல நா என்ன பண்ணுவேன்னா எரால் வந்து நல்லா கழுவி வெச்சு அதுல வந்து மஞ்சளு
பெரட்டி விட்டுருவே ஒரு அஞ்சு நிமிஷோ ஊர்றதுக்கு
சரிங்க தோழி
ஆ ஒரு இது ஒரு கடாய் வெச்சு அதுல கொஞ்சோ எண்ணம் போட்டு கருவேப்பிலை போட்டு வெங்காயம் போட்டு கொஞ்சோ ஒரு நாள் கொஞ்சோ வணக்குவ அவ்ளவா ரொம்போ வணக்க மாட்ட ரொம்போ வணக்குனா என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அது ஸ் ஆமா கொ ரொம்போ வணக்குனா என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ரொம்போ இதாயிடுது கொஞ்சமாவே வதக்குனா கொஞ்சோ லைட் கோல்டன்னா ஆனாவே போது
சரி வதக்கிட்டு
அதுக்கப்பறமா ஹ பச்சைமிளகாய் இஞ்சி பூண்டு விழுது ஆஹ இது ம் கட் பண்ண இது தக்காளியு கட் பண்ணி அதுல சேத்துட்டு அதுக்கு கொஞ்சோ நேரோ வணக்கிட்டு தேவையான உப்பு அ என்ன சொல்றது மஞ்சத்தூளு மிளகாய்த்தூளு கொஞ்சம் கரம் மசாலா போட்டு கொஞ்சம் அத நல்லா தக்காளில்லாம் நல்லா மசிச்சு வர வரைக்கும் நா கொஞ்சம் வதக்கிட்டுவேன் அதிக்கப்றமா கொஞ்ச தேவயான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேத்துட்டு அது கொஞ்சம் நல்ல கொதி கு குக் ஆகுற டைம்ல இந்த எறால போட்டு எறால் வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் தான் குக் பண்ணுவே ஸ்பீடுல வச்சு குக் பண்ணி மூடி போட்ருவேன் ஒரு அஞ்சு நிமிஷம் குக் ஆனதும் ஆ.. ஓபன் பண்ணி திரும்பவும் கொஞ்சம் பெரட்டி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு ஆ பண்ணிடுவேன் தோழி ஆன எறால் தொக்கு சூப்பரா வரும் தோழி
டோட்டலா ஒரு பத்து நிமிஷம்
கண்டிப்பா தோழி இது அவ்ளோவ நேரம் இது ரொம்ப வணக்குனா உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டே வரது இல்ல தோழி இது உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட்டா மாறிடுது அதனால வந்து கொஞ்சம் நம்ம சிக்கனமா என்ன சொல்றது ஸ்பீடுலயே வச்சு வணக்கி போட்டு டா. நல்லா வருது தோழி ஆ தக்காளி மட்டும் கொஞ்ச மசுச் மசிச்சு வரணும் தக்காளியும் உங்களுக்கு அப்படியே ஆ.. இத இருந்தா மசிச்சாம இருந்தா உங்களுக்கு அவ்ளோவ டேஸ்ட் இருக்காது தக்காளி மட்டும் கொஞ்ச நேரம் நம்ம விடணும் இந்த பச்ச வாசன மசாலா போட்டு பச்ச வாஸ் னாலாம் போணும் அதுக்கப்றமா நம்ம எறால் எடுத்து போட்டு
உம்
அஞ்சி நிமிஷம் குக் பண்ணாலே போது
இப்போ நம்ம நம்மல்லா மசாலா நல்லா வதக்கி க்கிட்டு அதுல நல்லா எ எண்ணெய பிரிஞ்சு வரணும் அதுக்கப்புறம தான் நம்ம தேங்கா இது இந்த ஏறா ஆட் பண்ணணுமா
ஆமா ஆமா உங்க எண்ணெயும் பிரிஞ்சு வரணும் கொஞ்சம் மசாலாவோட பச்ச வாசனையும் போணும் அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அதுல எறால் போடணும்
செரிங்க தோழி கண்டிப்பா
உம் பண்ணி பாருங்க நா சொன்ன மாதிரி நல்லாவே வரும் உங்களுக்கு சாம்பாரு ஆ வேற எந்த சாப் ல்லாம் கூட கூட சாப்ட்டு எடுத்து வச்சிங்க சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும்
செரிங்க தோழி நீங்க சொன்னது மிகவும் சரியாக இருந்தது அத நல்லாவும் இருந்தது கண்டிப்பா நா ஒரு நாள் சமச்சு எப்டி இருக்கு எப்டி வந்தது அப்டின்னுட்டு உங்ககிட்ட சொல்றேன் இதுக்கு நம்ம சாதம் வெ ச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் இல்லையா தோழி
என்ன சூட சூட சாதம் வச்சு அதுலா நெய் ஊத்து நெய் ஊத்தி சாதத்துல இந்த என்ன இறள் தொக்கு வச்சே சாப்பிடருலா தோழி அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கு சுட சுட சாப்பாடுல
ம் சரிமா தோழி இப்போ நம்ம இந்த வெறு இது ரைஸ்க்கு மட்டுதா நம்ம சாப்பாடுக்கு மட்டும் தான் இது சாப்பிட முடியுமா தோழி இன் சப்பாத்திக்கு பரோட்டாக்கு
சப்பாத்திக்கு சாப்பிடலா தோழி ச சப்பாத்திக்கு வேணுனா சாப் ப்புலா உங்ளுக்கு பொரோட்டக்கல்லா வந்து ந்து நல்லா என்ன சொல்றது கொழும்பு அதிகமா ஊத்தி சாப்பிட்டாதான் உங்களுக்கு நல்லா இருக்கு பொருடனா உங்களுக்கு சப்பாத்திக்குன்னா நம்ம வந்து அப்டியே என்ன சொல்றது தொட்டிதான் சாப்டுவோம் அவ்வளோவா என்ன சொல்த இல்ல மிதகு விட்டு சாப்டு மாட்டோ மாடோ நம்ம ம் சப்பாத்திக்கு தோசைக்கும் சாப்பிடலா நல்லா இருக்கும் சப் தோசைக்கும் நம்ம வந்து அப்டியே தொட்டு சாப்பிடலாம் அதுக்கு நல்லா இருக்கு தோழி
சூப் சூப்பர்
ம் இது சாம்பாருக்கு வச் சாம்பார் வச்சு அது கூட சாப் டீங்க இன்னும் மனம் வேஸ்ட்டா இருக்கு தோழி
சூப்பர் தோழி நீங்க சொல்லும் போது நாக்கல அப்டியெ எச்சு ஊருதுங்க தோழி இரொம் ரொம்பவே சேரி நல்லா சொல்றீங்க நீங்க நீங்க சொல்ற விதத்திலயே எனக்கு சாப்பிடனு போல இருக்கு க்கு தோழி கண்டிப்பா ஒரு நாள் நான் சமைச்சு அது சாப்ட்டு பாப்ப
கண்டிப்பா தோழி நீங்க சாப்ட்டு கண்டிப்பா தோழி சொல்லுங்க தோழி நீங் செஞ்சு வச்சு அது கூட அ சுட சுட சாப்பாடு கூட வச்சு சாப் டு நீங்க சொல்லுங்க கண்டிப்பா இது நல்லா இருக்கு அ
இதுக்கு நம்ம எவ்ளோ எரா சேர்த்துக்கணு தோழி
லால் வந்து ஒரு கைப்பிடி ஒரு ஃபுல் கைப்பிடி போட்டாலே போது தோழி ஒரு நால் பேர் அத் தாராளமா சாப்பிடலா உங்களுக்கு
அவ்ளோ போதுமா தோழி
கண்டிப்பா தோழி இறால் வந்து உங்களுக்கு சின்ன எறள்னா உங்களுக்கு ரொம்ப சின்னதா ஆயிடு அது குக் பண்ணா உங்களுக்கு இந்த கொஞ்சோ மீடியம் சைஸ் இறால் நீங்க போடனு போட்டீங்கன்னா ஒரு கைப்பிடி ஃபுல் போட்டீங்கன்னா போது அது உங்களுக்கு வந்து ஒரு நாலு பேர் கன் தாராளமா சாப்பிடலா
சேரிங்க தோழி கண்டிப்பா தோழி நான் செஞ்சு சாப்டுறே தோழி உங்கிட்ட சொல்றே தோழி
கண்டிப்பா தோழி நீங்க எப்டி தோழி செய்வீங்க உங்களுக்கு தயிர் சாதம் எப்டி செய்வீங்க நீங்க அப்டியே தேரு சேத்து சாப்டுவிங்களா அதுல ஏதாவது பொறிச்சி போட்டு இது அப்பறமா சாப்டுவிங்கள
இப்போ நான் பார்த்தேன்னா வெறு இப்போ தயிர் சாதோ இப்ப எனக்கு ரொம்ப ஜலதோஷமா இருக்கு தோழி அதனால செரி கொஞ்சோ வயிற்றுக்கு கொஞ்சோ குளிர்ச்சியாவு இருக்கணு நம்மளுக்கு இந்த சல்லியு போகணு சளியும் வரக்கூடாது அதிக் மேல இருக்கற சல்லியே தாங்க முடியல இதுக்கு மேல நம்மளுக்கு சளி வந்துச்சுன்னா தாங்குற சத்தியம் நம்மளுக்கு இல்ல தோழி அது அதனால நான் என்ன பண்ணறே சுடசூட சாதத்த த்துல தயிர் போட்டு அப்டியே சாப்டே தோழி ஆனா எனக்கு எப்டி புடிக்கூ அப்டின்னா நம்ம கொஞ்சோ எண்ணெய்ல கடுகு உலுத்தம் பருப்பு போட்டு கொஞ்சோ லைட்டா பருப்பு போட்டு கொஞ்சோ கருவேப்பிள்ளை போட்டு கொஞ்சோ அது தாளிச்சிட்டு நம்ம தயிர் ல ஊத்தி சாப்டும் போது அது எனக்கு ரொம்பவே புடிக்கூ தோழி
ஆஹ் கண்டிப்பா தோழி அது கூட நீங்க வந்து அந்த மிளகாயில தயிர் மிளகானு சொல்லி வருது பாருங்க தோழி அதுவும் நீங்க கொஞ்சோ லைட் சைடுல வந்து கொஞ்சோ ஆயில் விட்டு கொஞ்சோ அதுல பொறிச்சு பொறிச்சு விட்டு நீங்க சாப்பிட்டீங்கன்னா கூட என்ன சொல்றது தயிர் சாதத்துக்கு ஒரு சைட் டிஷ் மாரி இருக்கூ அது நீங்க அப்படியே அந்த பச்ச மொளகாவ என்ன சொல்றது தயிர் மொழகாவ அப்டியே நீங்க கடிச்சு சாப்பிடலா அவ்வளோ சுவையா இருக்கூ தோழி சுவையா இருக்கூ த தோழி
ஆமா தோழி எனக்கு எனக்கு நெறைய பேர் சொல்லிருக்காங்க தோழி ஆனா எனக்கு ஒடம்புக்கு பச்ச மொளகா ஒத்துக்காது எனக்கு காரமே ஒத்துக்காது தோழி அதனால நான் அதிகமா காரமே சாப்டுறது இல்ல தோழி
உஹம் கண்டிப்பா அதல ஒரு அவுங்க அவுங்க அவுங்க ஒடம்புக்கு தகுந்த மாதிரி நம்ம பாார்த்து சாப்ட்டுக்கணும் நீங்க வேணும்னா ஜலதோஷக என்ன பண்ண ங்கன்ன ஒரு டேபிள் ஸ்பூன் பெரிய ஸ்பூன் எடுத்து அதுல கொஞ்சோ ஹனி போட்டு தேன் இது தேன் இருக்குல்ல தேன் போட் ட்டு அதுல கொஞ்சோ என்ன சொல்றது அ டர்மெரிக் பவுடர் மஞ்சள்த்தூள் இருக்குல்ல அது ஒரு கைப் ஓர் என் சொல்ரது ஒரு ஒரு கைப்பிடி சும்மா ஒரு சிட்டிக்கே அந் ஒரு சிட்டிக்கே அது போட்டு கொஞ்சோ வந்து அ இது இருக்குல்ல பெப்பர் குக்குயா மிளகு மிளகு இருக்குல ஆமா மிளகு இருக்குல ஆமா அந்த மிளகு தூளு ஒரு சிட்டிக போட்டு அது வந்து நீங்கம் என்ன பண்ணும்னா மொதல்ல வந்து ஒரு அந்த ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு அதுல வந்து கொஞ்சோ சூடு பண்ணிக்கிட்டு ஸ்பூன அதுக்கப்புறமா வந்து தேநீர் அதுல போட்டு தேன் இருக்குல்ல அது தேன் போட்டு தேனு மேல ஒரு சிட்டிக்கே அ மஞ்சத்தூளு ஒரு சிட்டிக வந்து பெப்பர் தூளு அது ரெண்டு அந்த சூடலே மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க அந்த ஒரு ஸ்பூனு அப்புடே சாப்ட்டீங்ன்னா உங்கள்க்கு இருமலு கம்மியாகு ஓ என்ன சொல்றது ஜலதோசமு கம்மியாகு அது உங்களுக்கு சளி இருந்தா கூட அது வந்து மோஷன் வழியா வந்துரு உங்களுக்கு
சேரிங்க தோழி கண்டிப்பா நா
நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க தோழி உங்க ஜலதோஷ கம்மியாகு உங்க சளியு கம்மியாகு உங்களுக்கு இருக்க இருக்கிற சளியு வந்து அப்படியே இதாயிடும் தோழி உங்களுக்கு மோசன் வழியா உங்களுக்கு ஈசி ஜி கம்மியாயிடும் உங்களுக்கு நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அந்த சளியை மட் இப்ப நாம அப்படியே விட்டுவைக்க கூடாது தோழி ரொம்ப என்ன சொல்றது நம்ப உடம்பையே நம்ம இதாக் ஆக்கிடும் உங்களுக்கு நீங்க ரொம்ப இப்படியே சோர்வா ஃபீல் பண்ணீங்க இந்த ச் அ சளி வந்து வந்துட்டே இருந்தா நம்ம ரொம்ப டயர்ட் ஆயடுவோ இந்த இரும்பிஇரும்பி இந்த சளிய நா இது பண்ணி பண்ணி நம்ம உடம்பே ஒரு மாதிரியா வீக்கா ஃபீல் ஆகும் நீங்க முதல்ல இது ட்ரை பண்ணி பாருங்க தோழி கண்டிப்பா
சேரிங்க தோழி நா கண்டிப்பா ட்ரை பண்றே இது பாத்தீங்கன்னா இந்த சளி நாலே எனக்கு தலயெல்லாம் அப்படியே ரொம்ப வலி க்குது தோழி அப்படியே தலைல என்னவோ ஷாக் அடிக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆகுது தோழி கண்ணுல எல்லாம் தண்ணி வருது
நீங்க என்ன பண்ணுங்க தோழி ம் அ ம் ம் நீல்கிரம் தைல் நீல்கிரி தைலம் ஸ் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஏதாவது போட்டு சுடு தண்ணியில கொஞ்சம் போட்டு அ இது பண்ணி என்ன சொல்றது வெண்ணீர் வெச்சு அதுல இது பண்ணுங்க கொஞ்சோ ம் என்ன சொல்றது பெட்ஷீட்ல்லா போத்திட்டு இது பண்ணுவாங்கள்ல உங்க இருக்க
தெரியு தோழி இந்த நீங்க கொஞ்சோ இந்த வோர்க் த்தன ம வேர்க்க சொல்றீங்க இல்லையா
இல்ல ஒத்தடம் இல்ல தோழி இது என்ன சொல்றது நம்ம
ஸ்டீம் பண்றோம்ல அந்த மாரியா
அந்த மாரி ஸ்டீம் பண்ணுங்க கொஞ்சோ ஸீடீம் நீங்க பெட்ஷீட்லா போத் த்துட்டு ஃபேன்லா ஆஃப் பண்ணிட்டு நீங்க போட்டு ஒரு டென் மினிட்ஸ் அந்த மாதிரி ஒரு கண்டினியூவா ஒரு மூணூ நாள் பண்ணுங்க தோளி உங்களுக்கு இந்த தலைபாரோ அ தலைபாரோ ஆ கண் அடிக்கிறது அதெல்லா ரொம்ப கம்மிய ஆகிடு அ இந்த சளினாலதா உங்களுக்கு எல்லாமே எஃபெக்ட் ஆகுது
ஆமா தோழி ஏன்னா நம்ம மூக்கு இப்படி பண்ணும் போது கூட எனக்கு அப்படியே தலைக்கு ஷாக்கு அடிக்கிற மாதிரி இருக்கு இப்போ நம்ம ஆவி புடிச்சோம்னா நம்ம தலையில இருக்கிற தண்ணி எல்லா வந்துரு அப்படில்ல
ஆமா ஆமா கண்டிப்பா தோழி நீங்க அதா சொல்றது இல்லையா அது உங்களுக்கு எல்லா தண்ணீரு வந்து அந்த வெப்பத்திலயே வந்துரு உங்களுக்கு நம்ம ஸ்டீம் எடுக்கிற வெப்பத்திலயே அவங்களுக்கு நல்லா வேர்க்கு வேர்வை வந்து நம்ம தல தண்ணியில்லா உங்களுக்கு வெளியில வந்துடு உங்களுக்கு சரியான இருக்கு இருக்குர பிரச்சனை எல்லா உங்குளுக்கு கம்மிய ஆயிடு நீங்க கண்டிப்பா அது ட்ரை பண்ணி பாருங்க மார்னிங்கு பண்ணலா ஈவினிங்கு பண்ணலா நறைய சாப்பிட்டு அதுக்கப்புறமா பண்ண மாட்டீங்க பண்ணாதீங்க அது வந்து கொஞ்சு உங்குளுக்கு என்ன சொல்றது ஒரு மாதிரி டிஸ்டர்பா ஃபீல் ஆகு ஓடம்புக்கு
சாப்படுதுக்கு முன்னாடி நம்ம ஆவி புடிக்கணு
ஆமா தோழி சாப்பிட்டு பண்ணா நம்மளுக்கு கொஞ்சு அன்ஈஸியா இருக்கு அது ஸ்மெல்லல்லா உள்ள போதுல ஒரு மாதிரிய வாமிட் வர மாதிரி இருக்கு நம்மளுக்கு
சரிங்க தோளி கண்டிப்பா தோளி நீங்க சொன்னது நீங்க என்கிட்ட பேசுனது கூட எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தோளி நம்ம மீண்டும் தொடர்ந்து பேச
ஆ கண்டிப்பா தோளி சரி தோளி நீங்க மீண்டும் நம்ம பேசலா ஆ ஓக்கே தோளி நன்றி தோளி வணக்கம் தோளி